ஹலோ
ஒ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கே நீ எப்டி இருக்கே
உம் நல்லா இருக்கே
ம் வித் நா சும்மா தா இருக்கே இன்னிக்கு ஃபுல்லா ஃப்ரீதா அ அதனால சும்மா உக்காந்துட்டு இருந்தே நீ என்ன பண்ணி
உம் நா இப்ப கொஞ்சோ வெள்ல போயிட்டு வந்தே கொஞ்சோ ஒர்க் இருந்துச்சு முடிச்சுட்டு இப்பதா வந்தே சேரி உனக்கு போன வாரம் ரீயூனியன் வச்சாங்க போனியா
எங்க ஆ இல்ல போகலையே நானு
ஆ ஏன் நீ போல நானும் போல நீயும் போல
அ எனக்கு டைம் இல்லாம போயிருச்சு ஒரு வேலை வந்துருச்சு எனக்கு அதனால போ முடில ஸ்கூல்லயு கூப்ட்டாங்களா என்ன ஆ வேலை செய்ற எடத்துலயையு கொஞ்சோ கூப் டாங்க வேலை இருக்குன்னு சொல்ட்டு திடீர் னே அதனால என்னால போ முடில எல்லாரு போயிருக்காங்ளா
ஆமா ஆமா இவ சொன்னா இந்த மாறி ஏன் நீங்க ரெண்டு பேருமே அதாவது நீ வர்லன்னு எனக்கு சொல்லல ஏன் நீ வர்ல அப்டின்னு கேட்டா ஆ ஓகே இன்னு இது மாறி கொஞ்சோ ஒர்க் இருந்துச்சு அதனால நா வர்ல அப்படின்னு நா சொன்னே ஆ ஓ சரி சரி எப்டி எப்டி ல்லாம் போச்சு அப்டில்லா கேட்டு நல்லா போணுச்சு எல்லாரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்திருந்தோ நல்லா இருந்துச்சு அந்த பழ பழைய நினைவுகள் எலாம் சா சார் எல்லா சொல்ற்ப்ப எங்களுக்கு ரொம்ப மாறி பீலிங் ஆச்சு அ அதுவு இல்லாம பழைய ஆனுவல் டே வச்சது போனது வந்தது நம்ம டென்த்ல மார்க் எடுத்தது அதுக் கூட ஸ்பெஷல் கிளாஸ் வச்சது எல்லாமே பத்தி சார் சொல்லிட்டு இருந்தாங்க ஆ வந்து எல்லா அண்ணே நீ அதமிஸ் பண்ணிட்ட நீ வந்திருந்திருக்கலா நல்லா இருந்திருக்கும் சூப்பரா இருந்திருக் கும் அவ்ளோ அவ்ளோ இதா சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்டின்னு சொன்னாங்க சேரி நீ போயிருப்பேன்ட்டுதா நா உன்ன கேட்டே
ஐய்யோ இல்ல எனக்கு சொன்னாங்க எனக்கும் ஆ பிள்ளைங்கதா சொன்னாங்க அ ரொம்ப கிராண்டா பண்ணியிருந்தாங்க கொஞ்சோ ஃபீலிங்ஸா இருன்ச்சு ஆ தனித்தனியா வேற வந்து பேசுனாங்க நாங்களு ஸ்டேஜுக்கு போய் பேசுனோ உம் உம் பேசுறப்ப ரொம்ப அழுதுட்டோ ந நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா சொல்னோ ஸ்கூலுக்கு இல் அங்க இருக்கிறவங்களுக்கு அ ஆ டீச்சர்ஸ் எல்லா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க அப்டின்னு சொன்னாங்க ஆ ஸ்டேஜ்லயே வந்து ம் கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்க நாங்க ஆன்சர் பண்ணிட்டே இருந்தோ அப்படின் சொல்ல சொல்லி எல்லா சொன்னாங்க ஆ நானும் நீயு போயிருப்பேன் தா நெனைச்சே நானு
ஹ இல்ல நானு போயிருக்க வேண்டியதுதா அன்னைக்கு கொஞ்சோ எனக்கு ஹெல்த் இஷ்யூ வேற வெளியில வேற போயிட்டே ரொம்ப ஆசைப்பட்டே ஆனா நம்ம ஜாலியா மீட் பண்லா பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மீட் பண்லா பழைய நினைவுகள் எல்லா எடுத்து எடுத்து பேசலா ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு போய் ரொம்ப நாள்ளாச்சு புதுசா அது வந்து நல்லா கட் புதுசு புதுசா பில்டிங் கட்டிருக்காங்களா புதுசா என்னன்னமோ வந்த லேப்லா புதுசா முன்ன மாதிரி பழைய லேப் மாதிரி இல்ல புதுசா இருக்கு டீச்சர்ஸும் பழைய டீச்சர்ஸ் இருக்காங்க சில டீச்சர்ஸ்லா ரிட்டய்ர்மென்ட் ங்க அவங்களு வந்திருக்காங்க நீங்க அவங்களையும பாக்கலான் தா சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா டீச்சர்ஸு வந்தாங்களா எந்த டீச்சர்ஸும் வரால நீ ஸ்டூடெண்ட்ஸ் தா கொஞ்சோ பேர் வரல மத்த பேர் எல்லாமே வந்திருந்தாங்க அப்டின்னா சொல்லிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப கொஞ்சோ கஷ்டமா போச்சு சரி புட் எல்லா சப்ளோட்டு புட் எல்லா அவ்வளோ அருமையா இருந்துச்சா
ம் எனக்கு இங்க ஸ்கூல்ல திடீர்னு என்ன பண்ட்டாங்கன்னா ஒரு ஸ்டாப் வர வேண்டியது பசங்களுக்கு முடிஞ்சதுனால டீசி எல்லா எடுக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் வர வேண்டியது இருந்துச்சு அவங்க திடீர்னு பேமிலி இஷயூனு சொல்லிட்டு அவங்க கீழே போய்ட் ட்டாங்களாமா அதனால என்ன வர சொல்ட்டாங்க ஆ ஸ்கூலுக்கு வந்து டிசி எல்லா எடுத்து கொடுக்கணு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் பக்கோ இருக்காங்க அவங்களுக்கெல்லா எடுத்து தரணு இன்னைக்கு கொஞ்சோ பேத்துக்கு நீ கொடுத்தாதான் நாளைக்கு கொஞ்சோ பேத்து கொடுக்க முடியு அப்டின்னு சொல்லி திடீர்னு வர சொல்லிட்டாங்க எனக்கு அங்கே வேலையை ஸ்கிப் பண்ணவு முடியல யாரு இல்ல வேற வேற எடுத்து குடுக்க தெரியுன்ற மாதிரி யாரு இல்ல ஆஃ பிஸ் ஸ்டாஃப் ரெண்டு பேர் ஒருத்தங்க லீவ்ல இருக்காங்க இன்னொருத்தங்க இப்டி இஷயூன்னு சொல்லி போயிட்டாங்க வேற வந்து யார் இருந்தாங்க இன்னொரு ஸ்டாஃப் இருந்தாங்கதா ஆனா அவங்களுக்குமே வந்து அவங்க எங்கேயோ வெளியே போயிட்டாங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி வேற வழியே இல்லாம கூப்ட்டாங்க அதுவு பார்த்தீங்கன்னா காலையிலதா கால் பண்ணி கூப்ட்டான் அ அப்படியா அதனால என்னால ஸ்கிப் பண்ணவே முடியல அந்த வேலைய இல்லைனா நா வந்திருப்பே நானு நா ப்ரிப்பேர்டா தா இருந்தே அங்கே வர்றதுக்கு எல்லாத்துக்கிட்டயு சொல்லி வீட்ல எல்லாத்துக்கிட்டயு சொல்லி ஆ ரெடியா தா இருந்தே அப்றம் பார்த்தா திடீர்னு கூப்ட்டாங்க வேற வழியே இல்லாம போக வேண்டியதாயிடுச்சு
எனக்கும் சேம் அதேதா நானு நல்லா முதல் நாளே எல்லாமே புடவெல்லா அயன் பண்ணி சரி இதெல்லா கட்டிட்டே நானு அதுக்கு தகுந்தா எல்லா பண்ணிட்டு ஜாலியா போலான்ட்டுதா இருந்தே மார்னிங் பார்த்தா உடம்பு சரியாம போச்சு ஒரு மாதிரி பீவர்னஸ்ஸா இருந்துச்சு அப்றோ அப்றோ அம்மா கொஞ்சோ ஒர்க் இருக்கு வாம்மா வா அப்டின்னாங்க கொஞ்சோ வெளில போற வேண்டிய விஷ்யோ இருக்கு அப்படின்னாங்க என்ன ஏதுன்னு என்ட்ட சொல்லல வா கொஞ்சோ முக்கியமான விஷயம் வந்துருன்னு சொல்லிட்டாங்க அது என்னன்னு கூட கேக்க முட்ல நா சொன்னேன்லையே எனக்கு வெ ரியூனியன் இருக்கு ஸ்கூலுக்கு போனும் அத அன்னிலேர்க்கு எனக்கு கொஞ்சோ ஃபீவர் ஃபீவரா இருக் க்கு எப்டி வரதுன்னு தெர்ல அப்டின்னாங்க நீ அங்கேய இரு நானே வரேன் சொல்லிட்டு அப்பறோ கேப் புடிச்சுதா நா இப்போ ரெண்டு பேரும் வெளியில இருந்த ஒர்க்க முடு கெர்துக்கு போயிருந்தோ அப்பறோ ரொம்ப இத அவ அவன் அம்மாட்ட சொல்லிட்டே போனே இந்த மாரி ஆ ஆ இது மாரி ரியூனியன் வச்சுருக்காங்க என்னால அட்டன் பண்ண முட்ல எல்லா ப்ரெண்ட்ஸு வன்ட் வந்துரு வந்துருவாங்க நா மட்டுந்தா பாக்க முடியாது ஆ ஒன்ட்ட கே அப் போட சொன்னே செரி அவ போயிருப்பான்னு அவன்கிட்ட கேட்டு இதுதா தெருஞ்சுப்பே அப்டின்னு நெனச்சுட்டு தா இருந்தே அவ போன் பண்ணப்ப கூட நா அவ உன்ன நா பத்தி கேக்கவே இல்ல அவ வ பாஸ்ட்டா பேசிட்டு ஒடனே வச்சுட்டா சேரி அதுக்கப்பறோ சேர் ஒன்ட எல்லாமே அவள்ட்ட கேக்க முடியும் செரி பேலன்ஸ் உன்ட்ட கேக்கல அப்டின்ட்டு தா நா உனக்கு கால் பண்ணே பாத்தா நீயும் போல எனக்கு அதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனா பழைய நினைவுல்லா நீ யோச்சுருக்கியா நம்ம ஸ்கூல் டேஸ் எல்லாத்தையு
ஆமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல எனக்கு ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி தா இருந்துச்சு போகாதது ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி ஆயிருச்சு எனக்கு
ஆமா நம்ம டென்த்துல படிச்சது டென்த்துல வந்து ஸ்பெஷல் க்ளாஸ் வச்சாங்கல ஆ ரொம்ப அது ஒரு மான் ஈவினிங்கு ஃபைவ் ஓ க்ளாக் ஆனாலு நம்ம அங்கயே இருந்துட்டு அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்பறந்தா நீ வெளில போணுன்னு சொல்லிடுவாங்க அது வரைக்கு அப்பையே போய்ருவாங்க நம்ம மட்டுந்தா அந்த க்ளாஸ்ல ஒக்காந்து இருக்கணு நம்ம டென்த்து க்ளாஸ் மட்டுந்தா அதல்லா அதல்லா யோச்சே இப்டில்லா இருந்து பாசாகி வந்துட்டு இப்ப என்னன்னா நம்ம அது அந்த பழைய பழைய ஸ்டூடென்ஸ்சோட பாதிப் பேரே எனக்கு நாபகோ இல்ல பாதிப்பேருதா நாவகோ இருக்காங்க செரி அங்குட்டு அப்டி போனா கூட நம்மளுக்கு தெரியுல்ல போய் பாத்துட்டு எ அ இவுங்க தா இவுங்களால வந்து திங்க் பண்ணிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போ அப்பறோ நாவகம் வரு அந்த மாரில்லா ஒரு நெனச்சுட்டே இருந்தே போய் பாத்தா எல்லா தெரிஞ்சிருக்கு நம்ம இப்டி மிஸ் பண்ணிட்டோமே அப்டின்ட்டு நீ போயிருப்ப ஆ செரி பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லா ஒன்ட்ட கேட்டுக்கல்லா யாராரு வந்தா அப்டின்னு கேட்டு நீ பேர்லா சொல்லுறப்ப இந்த பேரு எனக்கு தெரியுன்டி இந்த பேரு உனக்கு தெரியுமா ஐயோ எனக்கு தெர்ல யாரு இந்த க்ளாஸ்ல இந்த இந்த பெஞ்சுல இங்க ஒக்காந்துருப் அந்த மாரியே ஒரு திங்கிங் அப்டி போயிட்ருந்துச்சு
ம்
ஆனா நீயே போகலன்னு சொல்றப்போ ஒரு மாரி ஆயிடுச்சு எனக்கு
நானு கேட்டதுக்கு அப்பறந்தா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருச்சு செரி ஓகே அப்பறோ கேட்டே நானு என்னென்ன பண்ணாங்க எந்த மாதிரி ஆம் இதெல்லா இருந்துச்சு அப்டின்னு சொல்லி எந்தெந்த பங்ஷன் மாதிரி எப்டி செலிப்ரேட் பண்ணாங்க அப்டின்னு சொல்லி பேச்சு மட்டுந்தா இருந்துச்சா இல்ல எதாவது அ கிப்ட்ஸ் அந்த மாதிரி குடுத்தாங்களா என்ன பண்ணாங்கன்னு கேட்டே நானு ஆ அவ டீட்டெய்ல்லா சொன்னா எனக்கு ம் சொன்னதுக்கு அப்பறோ எதோ நர் இன்னு ஸ்பெஷலா எதோ பண்ணியிருந்தாங்க ஆ சாப்புட்றதுக்கு எல்லா ஸ்பெஷலா பண்ணி இருந்தாங்க அப்டின்னு சொல்லி சொன்னாங்க பரவால்ல ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி தா இருந்துச்சு இவுங்களெல்லா பார்க்குறப்போ அந்த போட்டோஸ் எல்லா வேற அனுப்ச்சிருந்தா
ஆமா ஆமா அப்போ நீ பாக்கலயா என்ன நா வந்திருக் வந்து இருக்கான்னா இல்லையான்னு கூட செக் பண்ணலயா நீ
பாக்கவே இல்ல பாரு நீ சொன்னதுக்குப்பற தா எனக்கு ஞாயபக வருது
நா நெறைய பாத்த போட்டோஸ் பாத்த ஆனா நானு ஒன்ன மாரிதா நானு பாக்கவே இல்ல நா எங்க உள்ளனு பாக்கவே இல்ல இப்பதா ஆரம்பிச்சா போட்டோஸ்லா மார்னிங் தா சேரி அத இது பார்த்த அந்த அளவுக்கு நா ஜூம் பண்ணுவ நெறைய பேரு ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தாங்களா ஒரு நூறு ஒரு அம்பது அறுபது பேர் வந்தாங்கன்னா கூட அதுல பாதி பேரு வ வரலயா அதே சொன்னாங்க இதுமாரி டொவெண்டி நேம்ஸ் வரல அவங்க மேம் எல்லாமே கேட்டாங்க உன்னையு கேட்டாங்க என்னையு கேட்டாங்களா ஏய அவங்க ரெண்டு பேரு வரல அப்டின்னு கேட்டாங்களா அதா சொல்லிட்டு இருந்தா இந்த மாதிரியா நீ இப்ராடல ஒ ரொம்ப மிஸ் பண்ணாங்க ஃப்ரண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க ஏய வரல வரலன்னு கேட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதா நா சொன்ன இந்த மாதிரி என்னால கொஞ்ச ஹெல்த் இஷ்யூ அப்டின்னு சொல்லிட்டு இருந்த
ம் நானு சொன்ன என்னோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்ன நானு நீ எப்டியோ ஏதாவது ட்ரை பண்ணி வர சொன்னாங்க அப்டி ப்ரீவியஸாவே நா காலையில டெக்ஸ்ட் பண்ணிருந்த நானு அப்ப சொன்னதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு வர சொன்னாங்க அப்பற எங்க இருது நம்மளால அப்டி ஒரு ரீசன் சொல்லிட்டு போனோனா இங்க வேற தப்பா நினைப்பாங்க அதனாலயே சரி இங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தா சரி அது வந்ததுக்குப்பற கால் பண்ணதுக்கு அப்பற தா சொன்ன நான்னு இப்டி ஆயிறுச்சு ஸ்கிப் பண்ண முடில ஆஹ் வேற வழியே இல்லாமதா போயிட்ட அப்டின்னு சொல்லி சொன்ன நான்னு சேரி அப்டியோ வரல இனி சொல்லி என்ன பிரயோஜனனு சொல்லிட்டு ம் போட்டோஸ் எல்லா அனுப்ப சொன்னதுக்கு அப்பற தா போட்டோஸ் அனுப்புனா
மேமோட நம்பர்ல்லா குடுத்ருக்காங்க உனக்கு குடுத்தாலா அவ நம்பர் எல்லா குடுத்தருக்காங்க பேசொன்னாங்களா மேம் இந்த மாரி என்னயு ஒன்னயு பேச சொன்னாங்களா நம்ம நம்ம நம்பர்ல்லா தொலஞ்சிருச்சு இந்த மாரி அவ நம்பர் கொடுங்க பேசணு அப்டின்னாங்களா அதா சரி ஓகேன்ட்டு அவ குடுத்திருக்கா உனக்கு மேம் உங்களுக்கு போன் பண்ணுவாங்க நீங்க பேசிப்போங்க அது மெரி ஸ்டூடண்ட்ஸ் அது மெரி ஸ்கூலுக்குல்லா நீங்க கொஞ்ச உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்டின்னு சொல்லியிருக்காங்களா சரி கண்டிப்பா எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோ ஆஹ் என்னன்னா ஸ்கூலுக்கு தேவ ஏதோ போடு இந்த மாதிரி இங்க சிஸ்டம் இந்த மாதிரி லேபுக்கு உள்ளது ஒரு டெஸ்க்கு எது இருந்தாலு ஒரு நம்ம ஷேர் பண்ணி இந்த இப்ப உள்ள ஸ்டூடண்ட்ஸ் ஏதோ வாங்கி போதோ கிஃப்ட் பண்ணிருங்காங்க போல இருக்கு ஆஹ் நம்மளு நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணணும்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்களா சரி ஓகே பண்ணலா அப்டின்னு சொல்லிட்டு இருக்க என்ன சொல்ற உன்னோட ஐடியா என்ன
ஆஹ் சேரி ஓகே நம்ம எது வேணாலு பண்ணிக்கலா ஷேர் பண்ணி ஏதாவது கொஞ்ச நம்மளுக்கு மெம்ரபிளா இருக்குற மாதிரி ம் நம்மளோட ஞாபக இருக்கிற மாதிரி ஏதாவது கொஞ்ச பெருசாவே பண்ணிடலா ஏன்னா ஆஹ் இதுக்கு போகல நம்ம பங்க்ஷனுக்கு போகல அதனால எதுக்கு ஆம் கம்மியா பண்ணி ஆ கம்மியா எதுக்கு பண்ணணு கொஞ்ச கிராண்டாவே எதாவது பண்ணிரலா பெருசாவே எதாவது வாங்கி குடுத்து ஆ ஞாபக இருக்கிறா மாதிரி பண்ணிர்லா
சேரி சேரி ஓகே ஓகே சேரி ஓகே நா நான் ஈவினிங் போல உங்க வீட்டுக்கு வரே நம்ம நேர்ல பேசிக்கலா சரியா செரி ஓகே பாய் ஆ